டுடே என்ன
நா அமைதியாக உட்காந்துருக்கறே நீங்க என்ன பண்றீங்க
நானா என்ன மரியாதையே எல்லா பளமா இருக்கு நான் தா சொன்னனே இந்த லேப்டாப்பு கையுமா உக்காந்துருக்கே செரியானா மலே வேற பேய்து கோயம்புத்தூர் போனு போகல
எதுக்கு போறீங்க
ஆ கிளாஸ்சு கோயம்புத்தூர்ல தானே கிளாஸ் எனக்கு ஆ நவேந்தியா போணு நம்ம இந்துஸ் இந்துஸ்தான் காலேஜ் இருக்குல்லா உனக்கு தெரியுல்ல அங்க
இல்ல இல்ல கரெக்டா தா நீங்க ஊர் பேர் காலேஜ் பேர்லா சொல்லிட்ருக்கிங்க
இல்ல இல்ல இல்ல அது பிரச்சனை இல்ல என்னோட த்து தானே பகிர்ந்துக்க கூடாது பொதுவாண ஒரு எடத்துக்கு பத்தி சொல்லா நம்ம ஒரு எடத்துக்கு போனாலு கூட நம்ம இது பண்ணிக்கலா இல்லையா அதனால சொல்றே ஆ அதா அப்படி போகணு அங்க அங்க போயி பண்ணணு இங்க வாத்தியார் வேற வாங்க வாங்கனு சொல்ட்டே இருந்தாரு போகல மழ வ வருதுனு இனி திங்க கெளமா போனா ட்ரெயினிங்கு உக்கார்லாமா பத்து பதினஞ்சு நாளாச்சு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசோ ஆகுது நா ட்ரேட் பண்ணியே ஒரு மாசமு படிச்சுட்டு தா இருக்கறே பண்றதுக்கு நம்ம கையில இல்ல நா படிக்கிர் இருந்தாலு நம்ம கையில பண்றக்கு காசு வேணும்டி அட்
ம் அதாவது முதலீடு வந்து இதுல நீங்க போட்டாதா நீங்க வந்து பணத்த எடுக்க முடியு
ஆமா
ஐயையோ சரி இப்போ நீங்க போடுறீங்கனு வெயிங்க இப்பந்த முதலீடு போட்டு உங்களுக்கு லாபோ இல்லாம நட்டமாயிட்டே போனா நீங்க என்ன பண்ண முடியு
ஒண்ணு பண்ண முடியாது துண்ட போட்டு வெளியில வர வேண்டியிதா அதுக்குதா படிக்கணு படிச்சுட்டு மொறபடிபண்ணணு அதாவது நட்டம் இல்லாம எந்த தொழிலுமே இருக்காது நானே ஒன்ரை லட்ச ரூபா பணத்தை எழக்கதா செஞ்சே அவனோட பணத்த
உங்களுக்கு மிகப்பெரிய தைரியந்தா இதுல நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு
இல்ல இல்ல அது தைரியோனு இல்ல இல்ல இல்ல தைரியோனு இல்ல இதெல்லா கம்மி அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அப்டின்னா இதெல்லா ரொம்ப கம்மி பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் விட்டவங்களும் உண்டு ஆனா அதே ஒன்ற லட்ச விட்டனா ஒரு எழுவதாயிரமா சம்பாரிச்சேன் இல்லனு சொல்ல மாட்டேன்
ஆ சரி சரி சரி சரி இல்ல இப்போ அதுக்கு வந்து ஒரு மன பக்குவம் வேணும்ல இப்ப நம்ம வந்து நைட்டு பகலும்
ல சம்பாதிக்கிற காசு ஒரு ரெண்டு மாசோ சம்பாரிச்சா உங்களுக்கு பத்து லட்ச ரூபா கெடைக்கு செரியா அப்ப அந்த காச வ ச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணு அப்டின்னா அ நம்ம க்ரோத் ஆயிர்லா ஒரு நாளை க்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் லாஸ் ஆனா கூட அ வாரத்துல ஒரு பத்து நாள் ஃப்ராபிட் வரும் நம்ம எடுத்தர்லாம் இத மொறப்படி கத்துக்கிட்டு பண்ணுனா நம்ம வந்து கீங்கு யார அண்டியும் இருக்கணும்னு அவசியமே கிடையாது
ம்
இதுல வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாயல இருந்து இதுல வந்து நம்ம மனசதான் கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது லாஸ் ஆகுதுன்னா தொடர்ந்து இப்ப காலையில ஏழாயிரம் வருங்க ஒரு மணிநேரத்தில ஏழாயிர வருதுன்ன வச்சுோயன் அடுத்த நேத்துல இன்ன மூணாயிரம் கூட நம்ம என்ன நினைப்போம் இப்பவே பத்தாயிரம் வந்துருச்சு இன்னும் ஒரு மணிநேரம் ஒட்டி வரும் நம்ம வந்து நமக்கு தேவை அதிக பத்தாயிரத்து ஒரு நாள்ல எடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்னா நம்ம வந்துரணும் ஒரு ரெண்டு நாள் மார்க்கெட்டே போக கூடாது ஆனா நாம நாங்க எல்லாம் என்ன செய்வோம் ஸ்ஓகே அடுத்த நாள் என்ன பண்ணலானா அடுத்த நாள் நான்ளா ஜனுநூறு ரூபா கிச்சாலும் வெளியில வந்துடுவேன் ஆஹ் ஏன்னா அதெல்லாம் எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு வீட்டு வீடல இருந்துட்டு ஐநூறு ரூபா சம்பிச்சா என்னை பொறுத்த வரைக்கும் போதும் பெரிய விஷயம் அது
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஆனா வந்து இல்ல நிஜமானாலுமே எனக்கு வந்து அந்த மனப்பக்கவம் இருக்குமனு தெரியல இப்ப நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒருப சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுல நம்ம எதுலையாவது போய் முதலீடு செய்யறோம் அப்படின்னா அது வந்து பல மடங்கு பெருகுன்னா அதை வந்து மனசு அக்செப்ட பண்ணிக்கும் ஆனா வந்து அது வந்து நட்ட ஆகுது அப்படிபோது என்னால மனசு வந்து கண்டிப்பா ஏத்துக்க முடியாது
இப்போ ஒரு உதாரணத்துக்கு நா சொல்ற நீங்க ஒரு டிம்பர் கட வச்சிருக்கீங்க வைக்கும் போது சக்சஸ் ஆகும்னு சொல்லிதா போட்றோ ஆனா எல்லா நாளும் இருக்கா இப்ப நீங்க எப்படி ஒரு ரீங்க அதுல அவ்வளோ ஒன்னும் பெருசா இல்ல ஆனா அந்த கலையை இழுத்து மூட முடியாது அது இதுக்காக நீங்க வச்சிருக்கீங்க புரியுதா அந்த மாதிரிதா இதுவும் இப்பதா நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இப்பதா உள்ள வந்திருக்கோ சோ தோல்வியும் வரும் எல்லாமே வரு வெற்றியும் வரும் நம்ம எல்லா நாளும் வெற்றி வந்தோம்னா அத நம்ம நெனக்கவே முடியாது
படிச்சது எல்லாமே
வேறதா என்னோட வருங்கால கணவர் என்னோட வருங்கால ணவர் வந்து ஆறு வருடமா இதுலதா இருக்காரு
அப்படியா
ம் அவரு வந்து ஒரு பொறியாளரு புலிதா அவர் வந்து ஒரு பொறியாளர் அவர் வந்து கட்டட பொறியாளர் அந்த வேலையு பாக்குறாரு எதுக்காகனா இதை நம்பி மட்டுமே இருந்துட முடியாது இல்லையா இத நாங்க ஒரு சைடு சைடு இங் இன்கமாதா ஆரம்பிச்சோ ஆனா இப்ப அவருக்கு நான் தா நிறைய விஷயங்கள் இதுல சொல்லி் கொடுத்திருக்கே ஏன்னா என்னோட அறிவாற்றல் அப்படின்னு அவர் நம்பறாரு
இல்ல இல்ல எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம்தா எனக்கு
சருவே அப்படின்னு சொல் சொல்லி நாங்க போன மாசம் அஞ்சு லட்ச ரூபா பணம் எடுத்தோம் இதுல தா எடுத்தோம் சம்பாரிச்சோம் வெறும் முப்பத்தி அஞ்சாயிரம் போட்டு அஞ்சு லட்சம் ரூபா சம்பாரிச்சோம் இல்லன்னு சொல்லல இது வந்து சூதாட்டமோ இல்ல வந்து அந்த பகடைக்காய உருட்டுற தாய கட்டக்கரை மாதிரி கிடையாது இது வந்து நம்ம சந்தையில தினந்தோறும் பீல வரக்கூடியது இவ்வளோ பாயிண்ட் விழுந்திருக்கு நிப்டி இவ்ள பாயிண்ட் விழுந்ததுக்குன்னா நம்மள ஆக்டிவாவும் வச்சுக்கும் நம்மளோட பிரெயினும் நல்லா இருக்கும் சோ இதுதா இது என்னன்னா இது ஒரு கடல் மாரி வச்சுக்கோங்களே அந்த கடல்ல விழுந்தறோ
அது என்ன ஆகும் அதுல எதாவது விற்கணுமா இல்ல
அ இப்ப பிக் விற்கணும்ள அது விக்கறுதுனா விக்கலாம் வாங்கறதுனாலும் வாங்கலாம் கரெக்டான பங்கா பார்த்து நம்ம வாங்குற தா நம்மளோட வேல
ம்
அந்த பங்கு ஒரு நேரம் லாபகரம் ஆ போகலாம் நட் நட்டகரமா போகலாம் அப்ப அதலாம் அனலைஸ் பன்னி நம்ம பாக்கனும் பாத்துதான் வாங்கனும் சும்மா முதலீடு செய்ய முடியாத இல்லையா
நான் வந்து இந்த நியூஸ் சனல பாத்ர்க்க சென்செக்ஸ் அப சொல்லி போட்டிருப்பாங்க சில பாக்ஸ் ப பார் மேல ஏறும் சில பாக்ஸ் கீழறங்கும் என்னன்ன எனக்கு தெரியாது
அதுதான் அதுதான் இப்ப இன்னும் இதுல ஒரு சிரமம் இதுல ஒரு விஷயம் என்ன இருக்கு இப்ப உங்ககிட்ட நல்ல பணம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச சந்தேகம் பங்குகளை வாங்கி போட்டுடுறீங்க நீங்க இன்னைக்கு வக்க போறது இல்ல அஞ்சு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சுங்கிறப்போ கண்டிப்பா இந் சந்தேக எங்கேயது ஏறி இருக்கும் நீங்க எ எது மே பண்ண தேவல இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உங்க கையில ஒரு ரூபாய் பணம் இருக்கு நீங்க பங்குகளா வாங்கி போட்டீங்கன்னு வைங்கள அடுத்த வருஷம் பார்க்கும்போது ஒரு லட்சம் போடுறது ஒன்றரை லட்சமா கூட மாறி இருக்கலாம்
ஆமா ஆமா கண்டிப்பா மாறி இருக்கும் இப்
கண்டிப்பா வராது ஏன்னா அந்த ஒரு வருஷம் டைம் இருக்கு ஆனா நாங்க வாங்குற பங்குகள் அப்படி கிடையாது இன்னைக்கு காலைில ஒன்பதேஹால் மணிக்கு நாங்க வாங்கினா சாயங்காலம் மூனைேகால் மணிக்கு நாங்க விக்கணும்
இல்ல அந்த மாதிரி என்ன பொருள்கள் வாங்குவீங்கன்னு கேக்குறா
நாங்க வந்து பொருட்கள் வாங்க மாட்டோம் நாங்க வந்து சொல்லுவாங்க எதிர்காலத்தை நோக்கி பியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க அது நாங்க நிப்டி பிப்டி சேர்ந்து சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சென்செக்ஸ் இதைத்தான் நாங்க வாங்குறோம் நேரா அந்த சென்செக்ஸ் பங்கவே நாங்க வாங்கிறோம் ஆனா நீங்க வந்து நிக்விட்டின்னு சொல்ற கூடியதுல இப்ப நீங்க ப்ராடக்ட் வாங்குவீங்க அதாவது இப்ப கோல்கேட் இஹந்துஸ்தான் லிவரு மோட்டரு ஐசி ஐசி பேங்க் தங்கமயில் ஜுவல்லரி இந்த மாதிரி கோல்டு சில்வர் நீங்க வாங்குவீங்க நாங்க வந்து இந்த சென்சஸ் நிப்ட அந்த நிப்டி இதுல இருக்கக்கூடிய ஒரு நிறைய அந்த விழுக்காடுகள் இருக்கும்
ம் சேரி சேரி சேரி சேரி சரி ஏதோ ஒண்ணு பண்றீங்க பரவால்ல
ஏதோ ஒண்ணூனு இல்ல இதுக்கு வந்து என்னன்னா எனக் கு இணையம் வந்து நல்ல இணையம் கெடையாது நா வந்து மொபைல்ல தா கனெக்ட் பண்ணி லேப்டாப் போட்டுதா நா பண்ணியிட்ருக்க வீட்ல ஃபைபர் வந்து போட் ட்ருணு ஆர்டெலு இப்ப சுத்தமா கெடைக்கவே மாட்டேங்கிது டவரு மாசொ அதுக்கு எழ்நூறுபா கடைக்கவே இல்ல அதுவுமில்லாம கேபிள் வழியா வரக்கூடி யது வந்து ப்ரச்சன தராது ஆனா எங்க ஊருக்கு கேபிள் கனெக் க்ஷனே கடையாது அ அது ரெண்டு கிலோமீட்டர் வரைக்குந்தா இருக்கு ஆமா வீட்டுக்கு வந்து இழுக்கணு அப்டின்னா அவ பதனஞ்சாய்ரொ கேக்குறா பதனஞ்சாய்ரொ குடுத்து மாசொ ஆய்ருபா கட்ற க்கு ஃபைபரே போதுன் நெனச்சோ இப்ப என்ன நெனச்சி இவரு சொன்னாரு வேண்டா இந்த ஒரு மாசொ அந்தான இன்னைக்தா நா பேஸ்ன ஒரு நல்ல செய்தியா அவர் சொன்னாரு நீ எதுவு நெனச்சிக்காத நா வாங்கி தரனோ இல்லையோ ஆ வந்து நா வீட்ல பேசி ஒன்னய நா எப்டியாவ்து நாங்க அழச்சிட்டு போயிர்ற திருமணம் செஞ்சு கூட்டிட்டு போய்ற ஓங் கொழந்த பெறக்கிறக்குள்ள ஒனக்கு ஒரு வீடு வாங்கி குடுத்தர்றன் சொல்லிருக்காரு
அப்டியா பரவால பரவால நற் செய்தி காதுக்கு ரொம்ப இனிமையா
ஏனா நானு யோஷ்ச வீடு வாங்கணு வீடு வாங்கணுனு கல்யாணம் தள்ளி போயிட்டேர்ந்து இன்னு ஆறு மாசம் மூணு மாசோன்னு ஒருவேல இல்லேனா இது நா கூட குழந்தைய கா ப்டியாது ஒன்னு நா சொன்னதுக்கு அவரு சொன்னாரு நா நா வந்து அ வீட்ல நா வந்து பேசுற இல்லனா எவ்ளோ காசு இருக்கோ அவ்ளோ காச நா வந்து உனக்கு டெப் பாசிட் செஞ்சி விட்டற நி நா ம்பிக்யா வெச்சிரு பத்து லட்சயா பதினஞ்சு லட்ச நீ வெச்சு கோ வெச்சிட்டு மிச்ச பத்து லட்சத்த் நம்ம சம்பாரிச்சி எடுத்துக்கலா அப்டின்னு சொன்னாரு செரி நல்ல விஷயம் தானே நா எங்க வீட்ல கூட சொல்லல ஏனா இவர் வராம சொல் சொல்ல முடியாது நம்மளோட பொழப்புதா அப்டி நம்ம எதா சொன்னா த்துக்காது அதனால வந்து பேசிக்கலா ரெண்டு இருக்கு
செரி செரி ஓகே ஓகே செரி
கே வேற யார்கிட்டயு நா பகிர்ந்து க்கறது இல்ல அப்புறோ நா என்ன இல்ல இல்ல புரியிது புரியிது ஏனா நம்ம ஒரு நல்ல நா நெஜமா சொல் நான்ல வந்து நா நல்ல நெலமையில இருந்தேனா நா கண்டிப்பா நா எ எல்லாருக்குமே நல்லது பண்ணுவ
இ இப்போ நீங்க நல்லா இருக்குனுனு நெனக்கிற நாலு பேர்கிட் ட்ட நீங்க நல்ல விஷயத்த சொன்னிங்கன்னு வெச்சிக்கோங்கல அவங்க ரொம்ப சந்தோஷ
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வந்து யார்கிட்டயு பணங்காசுன்னு போய் உதவி கேக்க நிகர்து நா இன்னைக்கு சொல்றங்க யாருக் கிட்டியு நா போய் நா அந்த மாரி ஒரு நாளு நா நிக்க போறதில்ல ஆனா நம்ம நம்ம கிட் ட ஆதரவா பேசுறக்கு கூட அவங்களுக்கு நேரமில்ல காலமில்லங்குறாங்க அவங்களுக்குலா வந் து அவ்ளோ இதா இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா மித்த நண்பர்கள் கூட எல்லா அவங்க பழகிட்டு தா இருக்காங்க
ஆமா ஆமா கண்டிப்பா பழகிட்டுதா இரு ப்பாங்க இப்பல்லா ஏ எனக்கெல்லா வந்து என்னோட வீட்டு வேலைகள்ளு என்னோட குடும்ப பொறுப்புகள் என்னோட
ஏங்க நா என்ன சொல்றன்னா உனக்கு அதுதா முக்கியோ ஏன்னா உனக்கு ஆதரவு இல்ல அப்டிங்கறப்ப உனக்கு ஒரு கணவரு இந்த பட் ட்டோ உனக்குலா பாத்து பண்ணீங்க உண்மையா சொல்ற உனக்கு லா பாத்து பண்ணிருந்தா கூட இந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்களானு தெரியாது
மை தா ஏன்னா வந்து இப்ப எனக்கு ரெண்டு பிரசவமு அவங்க தா பாத்தாங்க என்னோட கொழந்தைங்கள இன்னைக் வரைக்கு அவங்க தா வளத்துறாங்க நல்லது கெட்டது எல்லாமே அவங்க வேல செய்றாங்க அதாவது எங்க வீட்டுக்குள்ள சண்ட சச் சிரவள் நெறைய இருக்கு
இருத்துதா நா எங்க வீட்டுக்கு வீடு வாசப்படிதா நா இல்லேன் சொல்லல ஆனா ஒனக்குன்னு ஒரு குடும்போ இல்ல நம்ம எவ்ளோ நாள் ஏங்கிரு க்கோ அப்ப அதுக்கா அப்பா நா என்ன சுடு இப்ப அதுக்கான ஒரு இது அடஞ்சிருக் க்கா அது நெனச்சி குடுப்பே எனக்குமே அப்டிதா இப்ப நாளைக்கு நா போனுனா நிம்மதியா இருப்
ஆனா இந்த மாரி விஷியத்த வந்து எங்கிட்ட யாரு தெளிவா சொன்னதில்ல ப்ச் இத வந்து உ அப்டியா பா நீ வந்து இவ்ளோ கஷ்டப் பறியே அப்டின்தா நெறைய பேர் கேட்ருந்துருக்காங்க ஆமா நா கஷ்டந்தா பட்றே அப்டின்ற மாரிதா சொல்லி இருந்துருக்கே உண்மதா நீங்க சொல்றது எல்லாமே உண்மதா ஆனா என்னுடைய கணவர் வந்து என்னுடைய மேல அதீத அன்பு இருக்றனால மத்த எல்லாத்தியுமே கன்சிடர் பண்றது இல்ல
து பாக்குறவங்க ஏ நீ இவ்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்க வந்துருன் சொல்லுவாங்க யாரு கூட்டி கொண்டுபோய் நம்மள ஒரு நேரோ வச்சி சாப்பாடு போடுவா யாரு போட மாட் டாங்க
யாருமே போட மாட்டாங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து நூத்துக்கு நூறு உண்
அதனாலதா நா சொல்றே ஏனா நம்ம வீட்டுல பாத்து பண்ணி வைக்க இருக்கு யாரு இல்லங்கிறப்போ நம்ம பண்ணுனத அமச்சுக்கிட்டு ரெண்டு கொழந்தைய ஆயிருச்சி அமச்சுக்கிட்டு நம்ம நல்லபடியா இருக்கணு இப்ப இ இதுவாது நம்மளாது ஒரு அந்தஸ் தா இருக்குறோ நம்ம குடும்பம்னு சொல்றதுக்கு நம்ம தனியால இருந்து இருந்தந்தா என்ன யாரு இன்னு மதிக்க மாட்டாங்க
யாருமே மதிக்க மாட்டாங்க வாழ்க்கைய எப்டி
நா தா சொல்றே இங்க உலகத்துல நட் பு வட்டாரமே உனக்கு தேவ கெடையாது உ கணவர் தா உனக்கு நல்ல நண்பர் அவர சம்பாரிச்சியா அவருக்காக வாழ்றதா ஒரு புத்திசாலித்தனமும் கூட
டங்களு எனக்கு நெறைய மனக்கசப்பு
ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஆ கண்டிப்பா இடையூறுக்கு மன்னிக்கவு ஒரு கால் ஒண்ணு வருது நா பேசிட்டு வந்துறே இந்த ஆஃபிஸ்ல இருக்குறதுனால மாத்தி மாத்தி கூப்ட்டுட்டே இருப்பாங்கங்க இருங்க நா வந்தற்ற அ
ஓகே